ஹலோ கேக்குதுங்ளா சொல்லுங்க
ம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்
நல் ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க அப்பறோங்க இங்க வீட்டுக் அ இங்க வீட்டுக்கு பக்கத்துல வேற போர் போட்றாங்களா ஒரே சத்தமா இருக்குதுங்க
சோ சி ச இல்லங்க அவ்ளொக்கு ஒன்னு கேக்ல
ஓ செரி செரிங்க ஏன்ந்தா போர் போட்றாங்களோ தெரியல நெலத்தடி நீரெல்லா உறிஞ்சி ஆமாங்க தண்ணி வேணு ஆனா நெலத்தடி நீரல்லா உறிஞ்சி இப்டிலா ரொம்ப இது பண்றாங்க இல்லங்க
இல்லப்பா இப்ப எப்டின்னா வீட்டுக்கு போரு போடுறது ஒன்னும் பிரச்சன இல்ல அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த நீங்க சொன்ன மாரி அன்னைக்கு சொன்னீங்களே கொக்க கோலா அந்த மாரி கம்பேனி கே இந்த மாரி எல்லா வந்து தண்ணீர் தா அதிகமா எடுக்கறாங்க வீட்டுக்குன்னா நம்ம எல்லா வந் தெலவங்களா யூஸ் பண்ண போறோ
இருந்தாலு அது நெலத்தடி நீரு தானேங்க பாதிக்குது எங்க இருந்து எட்த்தாலு அது நெலத்தடி நீரு தானேங்க அ
ஆமா அப்படிலம் பாத்தா சிட்டிலயே ஒரு வீடு தவறாம எல்லா வீட் திலயுமே போர்
ஆமா எனக்கு அந்த இது போர் போடுறதே புடிக்கலிங்க நெலத்தடி நீர் எடுக்குறதே
ம் ம்
அந்த காலத்துல்லா என்ன அப்டியாங்க பண்ணிட்ருந்தாங்க நெலத்தடி நீர் எடுத் துட்டு இருக்கிற நீர வச்சு இது பண்ணாங்க ஆ ஏரி கொள
கிணறுல வந்து எல்லாருமே அ அந்த சைட்ல இருக்கறவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலா
ஆ
ஆனா தண்ணி உள்ள கெணத்துக்குள்ள எதுவு போடக்கூடாது மித்தபடி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலா தண்ணி புடிச்சிட்டு போய்க்கலா வெளிய
ஆமாங்க அதுங்க இந்த ஏரி கொளோ குட்ட இந்த மாறிலா வெட்டி அதுல கூட யூஸ் பண்ணிருக்காங்கல்லங்க
ம் ஆமா மழ தண்ணி டேரெக்டா வந்து அங்க வந்து போய் சிஸ்டு இதாய் நிக் குற‌ மாரி குழி பறிச்சு ஒரு ஊருக்கு பொதுவான எடத்துல வந்து குழிப்பறிச்சு சைடெல்லா வந்து ஒரு மாறி கட்ட மாறி கட்டி
ஆ அது ஏதோ சொல்லுவாங்க குட்டையிலுந்து எது போவு ஏரில இந்து ஆத்துக்கு ஆத்துல இந்து கடல்ல போய் அந்த மாறிலா கனெக்ட் பண்ணிலா வச்சிருக்காங்க இல்லங்க அந்த மாறிலா பண்ணிருக்கலா இப்ப அந்த எடத்துலயே சேத்து வீடு கட்டிட்டு தண்ணி க்கு இல்லைன்னா நிலத்தடி நீர எடுத்துக்கிட்டு
ம் அது இல்லாம நீங்க சொன்ன மாறி அந்த குட்டையிலயும் இப்ப வீடு கட்டி வச்சு கிட்டு எங்க வீட்டுக்கு தண்ணி வருது தண்ணி வருதுன்னா எப்டிங்க வராம இருக்கு நீங்க போயிட்டு கரெக்டான எடத்துல வீடு கட்டிருந்தா அந்த மாறி இருக் க்காது நீங்க கட்டின எடமே தப்
ம்
ஆஹா வந்து தண்ணி வருது தண்ணி வருதுன்னா இது என்ன ஒரு நியாயோ
கட்டி வச்சருவாங்க செகண்ட் ஃப்ளோர் வரைக்கு வருது அப்பின்னா வரதா செய்யு அது வராம்மையாங்க இருக்கு
அதுக்கு அப்ரூடு குடுக்குறாங்க பாத்தீங்ளா அது அவிங்க மேல தப்பு
அது ஒன்னு இல்லைங்க என்ன பண்ணுன்னா இப்போ பா இன்னுமே ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டா இருக்குங்க ஆ ஏரி கொளல்லா மறுபடியு தூர்வார ஆரம்பிக்கணு அந்த மாரி யார் யார் கட்டிருக் காங்களோ அவேங்களுக்கு வீடு வேற எடத்துல இது பண்ணிக்லா அப்பின்னா அந்த குடுத்துருப்பாங்காகில்லங்க அ இந்த ஓகே அப்ரூவல் குடுத் ஆ அவங்களுக் இப்ப வந்து என்ன பண்ணுன்னா வே இப்ப வேலையில இருந்தாங்கன்னா வேலையு இது பண்ணி ஃபைனு போட்டு வுட்ருனுங்க அப்பதா உன்னருத்தி இங்க வந்து ஆ வேலையு போயிரு அதுவு இல்லாம ஃபைனு இத்தன லட்சோ லட்ச கணக்குல கட்னாதா இத்தன லட்சோ கட்ணுமா அதுக்கு கம்னு இருந்துகலான்னு இது பண்ணுவா அதே மாரி வாங்க போறாங்க பாத்தீங்ளா இப்ப நா வாங்க போறே நீங்க அப்ரூவல் குடுத்தீங்க நா வாங்க போறேன்னா எனக்கு அது மாரி பண்ணு அப்பதா இங்களுக்குள்ள ஒரு பய வரு நம்ம வாங்குனா நமக்கு அது மாரி ஃபைன் போட்டாங்கன்னா என்ன பண்றது பேசாம ஃபைன கட்டுறதுக்கு இந்த நெலத்து இன்னொரு ஆயிரம் ஐநூறு சேத்தி வந்தா கூட பரவால்ல அம்பதா அப்டின்னு அவேங்க வாங்குவாங்க வெல கம்மியா இருக்கு அப்டின்ட்டு இவங்களுக்கு கமிஷ் னு போகும் வெல கம்மியா இருக்குனு இவங்களு வாங்குவாங்க இப்போ இப்போ ஒரு அங்க ஒரு அஞ்சு வீடு வருதுன்னா ஒரு அஞ்சு வீட்டால அந்த ஊரே பாதிக்கப்படு
ம் ம் ஆமா அந்த குட்டையில இருக்கற தண்ணி எல்லா அப்பற வேற எங்க போகு அதுலே அது வீடு கட்டி வச்சுறாங்க அப்ப அந்த எடோ தண்ணி வந்துச்சுன்னா மீதி பக்கோமு செட் ஆகுல்ல
அ அவைங்களுக்கு அவைங்ளே ஸ்டார்டிங்லே என்ன பண்ணிருக்னு ஒரு அவேர்னஸ் குடுக்கணு இங்க பாருங்க இந்த மாரி இங்க வீடு கட்டுறாங்க வீடு கட்டா சொல்லுங்க இந்த மாரி பொறம்போக்கு நெலத் தையோ இல்ல இந்த மாரி கொளோ ஏரி குட்டையில வீடு கட்னா சொல்லுங்க இப்ப இதுலந்துதா உங்களுக்கு தண்ணி டக் இதா வருது இப்ப இவேங்க வந்து இங்க தா வீடு கட்டிட்டாங்கன்னா மழ பெஞ்சா இங்க தண்ணி நிக்காது இதனால தா நெலட் த் த்தடி நீர் ஊறுது இங்கிருந்து இதுக்கு போது இங்கிருந்து இதுக்கு போது அதனால தா இந்த மாரி எல்லா சேந்து சேந்து ஆத்துக்கு போது அதனால தா ஆத்து தண்ணி இந்த ஆறு தண்ணி தா உங்களுக் வருது இப்ப இவங்க இங்க வீடு கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு தண்ணி வராது அப்ப தண்ணி வரலைன்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணுவீங்க காசு குடுத்து வாங்குவீங்க இன்னா ரொம்ப தூரோ போய் தண்ணி எடுக்கற மாரி இருக்கனு அதுவு இல்லைன்னா நீங்க போர் போடுற மாரி இருக்கனு போர் போட்டா ஒரு லட்சோ ஒன்ற லட்சோ நீங்க செலவு பண்ணிட்டுருக் க்குனு இவங்க பண்ற தப்பால நீங்க ஒவ்வொரு வீடு இப்டி அப்டின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் குடுத்திருந்தாங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது
அ ஹா நோங்க நீங்க சொல்ற து சரிதா ஆனா வந்து அவார்னஸ் அப்டி குடுக்க மாட்டாங்க அப்டி குடுத்தாங்னா குடுத்தாலுமே வந்து எப்டின்னா மக்கள் வந்து சரியா கவனிக்க மாட்டாங்க காதுக்கே வாங்க மாட்டாங்க என்ன னா அவிங்க அவிங்க சம்பாரிக்கதா அவிங்க பாப்பாங்க அவிங்க வேல உண்டு வீடு உண்ட் ருப்பாங்க திடீர்னு இப்ப இந்த மாரி ஒரு டு வீடு நீங்க சொன்ன மாரி வீடு வருது அப்டின்னா அந்த வீட்ட பாத்துக்கிட்டு இவிங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க அப்டின்னா அப்றோ அவிங்களுக்கு வந்து இந்த இவைங்க வாங்கறவைங்கனால ஒரு பிரச்சன வரு ப்ச் நீங்க போய் எதுக் கு சொன்னீங்க அப்டி இப்டின்னு இதுல வந்து கொஞ்சோ போலீஸ் அந்த மாரி இந்த மாரில்லா கொஞ்சோ நடுவுல அந்த கட்சி இந்த மாரில்லா இருக்கறவைங்கல்லா நடுவுல வருவாங்க அவைங்க அவிங்க ஃபேமிலிய பாப்பாங்ளா இல்ல இந்த பிரச்சனய பாத்துட்டு இருப்பாங்ளா அப்டிங்கம் போது அந் அதுல இருந்து நாங்க எஸ்கேப் வெளிய வரதா பாப்பாங்க
ஆம்மா
எதுக்குப்பா நம்ம தேவயில்லாத பிரச்சன அப்டிங்கிற மாரி ஒரு மென்டாலிட்டி தாம் இப்ப இருக்கற பர்சன் எல்லாத்துக்குமே இருக்கு
என்னப்பா அது அப்டி இல்லினா இப்டி பண்ணோ அந்த யாரு பொறம்போக்கு நெலத்துல வீடு கட்றாங்க அப்புல்லா இந்த ஏரி குட்ட இந்த மாரி கவர்மெண்ட் நெலோ இல்ல இந்த மாரி நெலத்துல அ வீடு கட்டுறாங்கனா ஒரு ரெண்டு மூணு பேத்த ஒரு ஊருக்கே போன்னோ ஏன்னா ஒருத்தைங்கள காசு குடுத்து கரெக்ட் பண்ணிற்லா மூணு பேரு எ இரு இல்ல மூணு பேரோ ரெண்டு பேரோ இருந்தாங்ன்னா இங்க வருஷோ வருஷோ அந்த இது தூர்வார ஃபோட்டோ அதுல அந்த மாரி இந்த மாரி நாங்க வந்து வர்ஷத்துக்கு ஒன்ஸ் அ இதுப் பாக்க வருவோ அப்டின் வந்தாங்கன்னா அவிய்ங்க மாட்டுவாங்க அந்த மாரி ஆள் போல்லா வேனா
ம் ம்
ஏனா நேரடியா போய் பாக்கும் போது
இல்லைங்க அந்த மாரிதா ஆள் போட்டு இருக்கு இப்பவுமே அந்த மாரி ஒரு இது இருக்கு ஆனா வந்து என்ன பாக்காமயே நாங்க பாத்துட்டோ இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ வெச்சு நாங்க பாத்துட்டோ அப்டிங்கற மாரி அவைங்க எடிட் பண்ணி அவைங்க குடுத்தறாங்க
ஆமாங்க
ஆல்ரெடி நாங்க பாத்துட்டோ அப்டின்னு ஏன்னா அந்தெடத்துல வீடு கட்டிருக்காங்கல்ல அவங்கெட்ட ஒரு மாரி கமிஷன் மாரி வாங்கி க்குவாங்க வாங்குனதுக்கு அப்புறோ இது முன்னாடி வா எடுத்த ஃபோட்டோவே திருப்பி திருப்பி திருப்பி அவிங்குளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பங்கம் போது கவர்மெண்ட் கரெக்டா தா அவங்க ரூல்ஸ் கரெக்ட தா போட்டிருக்காங்க நடுவுல இருக்கறவைங் க அதுக்கு வேல செய்றவங்கதா வந்து நடுல கொஞ்சோ பிரச்சன பண்றாங்க எல்லாரும் எப்புடின்னா சம்பாதிச்ச காசு அந்த கவுவர்மெண்ட் காசு வந்து சரியா வரமாட்டேக்கிது இப்டின்னா கொஞ்ச ஒரளவுக்கு நெறைய வருது இல்ல அந்த மாரி ஒரு இதுல ஓடிட்டுட்ருக்கு
ஆமாங்க
ம்
ம் வேற வழியே இல்லைங்க
உங்குளுக்கு என்னா தோணுது எப்புடி பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது
அ அ என்னைய கேட்டா வந்து எப்டின்னா அ அ எப்டி எங்க தனியா வந்து ஒரு ஆள் நீங்க சொன்ன மாரியே ஆள் போட்டிருக்காங்கல்ல
ஆமாங்க
ஆள் போட்டு அவைங்க வந்து செக் பண்ணணு அப்டின்னு நீங்க சொல்றீங்கள்ல அதுக்கும் மேல ஒருத் ஒருத்தைவிங்க இருப்பாங்க பாத்தீங்ளா இந்த உத் இப்ப ஒரு டிஸ்டிக்கு எடுத்தோனா ஒரு டிஸ்ட்டிக்கு வந்து நானூ நா தா எம் எல் ஏ நா தா வந்து எல்லா அப்டிங்கிற மாரி இருக்குல்ல
ஆமா
அ அப்புடி இருக்கறவங்க வந்து டைரக்ட்டா அவுங்களே வர்ணு ஏன்னா அவுங்களுக்கு முன்னுத் த்தி இருவத்தஞ்சி நாள் எல்லா நாளுமே அவிங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கணும்னு கெடையாது கொஞ்சோ ஃப்ரீயவு இருப்பாங்க இல்ல ஒரு வேல அந்த வழியில ஏதாது வேலையா கூட போகலா அந்த மாரி டைம் எல்லா ஒன்ஸ் நீங்க வந்து எத் அங்க எல்லா இந்த மாரி குடுத்திருப்பாங்கல்ல இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடில்லா இந்த மாரி நா வந்து தூர் வாரி இருக்கே தூர்வார்றதுக்கான இவ்ளோ அமௌன்ட்டுன்னு சொல்லி அவேங்ககிட்டதா கேட்டிருப் கா அப்போ யார் அமௌன்ட் குடுக்குறாங்களோ அவிங்க வந்து ஒன்ஸ் நேரா டைரக்டா பாத்தா மட்டுந் தா அதுக்கான தீ்ர்வு கெடைக்கு
அப்பாங்க
ஆனா அந்த மார்
கரெக்ட்டு தாங்க ஆமா அவிங்களையு கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப என்னங்க பண்றது
ஆ அப்பயே நா சொல்லப்போனா இப்பல்லா வந்து பணத்துக்கு புடிச்ச பேயிங்க எல்லாமே பணோ தாங்க
ஆமாங்க சொல்றாங்கல்ல பணோன்னா அது கூட வாய்பொளக்கு அப்டிமாங்கல்லங்க ஆ அந்த மாரிதா இருக்காங்க
ஆமா சேரி காலம்போக்குல போ வேண்டிதா இந்த ஊர்லக்கறவங்க எல்லாரு வந்து கையெழுத்து போட்ணும்னு எல்லாரு சொல்ணும்னா
ஒருத்தர் கரெக்டா இருந்துட்டாலே போதுங்க ஒரு சிலர் கரெக்டா இருந்துட்டாலே அந்த இது கரெக்டா நடக்குங்க
ம் ம் ஆனா இப்ப எல்லாருமே வரமாட்டாங்கங்க ஏன்னா எதுக்கு பணோ முக் தேவையில்லாத வம்பு எதுக்குப்ப நா போணு நம்ம உண்டு வேல உண்டு வீடு உண்டு இன்டு இருக்கோ எதுக்கு போணு அந்த மாரி எப்டின்னா சுயநலமா யோசிக்கிறவங்கதா இருக்காங்க இப்பல்லா
அந்த கரெக்ட்டா இருக்கோன் சொன்னோம் இல்லைங்க அவிங்க நல்ல ஒரு பவர்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணுங்க
அக் ஆ
அப்பதாங்க இல்லைன்னா சும்மா நார்மலா இருந்தாலா இவிங்கள்லா தூக்கி சாப்புட்டு போயிருவாங்க
ம்
இவிங்க மேலயே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு திருப்பி உட்னு அந்த மாரி இருக்கணு கரெக்டா இருக்கீங்க ஒரு பவர்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணுங்க அப் அப்பதாங்க எல்லாத்துக்கு இதா இருக்கு நம்பி இவ்ளோ நேரோ இத்தன பேர் வேணு இதுக்கு ஒரு பாத்துக்க அத்தன பேர் அதெல்லா தேவையே இல்ல ஓரு ஒருத்தரே வெச்சி இவுங்க கரெக்டா இது பண்ணிக்குவாங்க பாத்தா உனக்கு வேல இல்ல வேல இல்ல நா வா வா வா பாக்க வரும்போது அங்க இருக்கணு இல்லன்னா உனக்கு வேல இல்ல ஃபைன் இத்தன் ரூபா கட்ணு அப்டி இன்றனு
ஆமாங்க
அப்பதாங்க கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கீங்க பவர்ல இருந்தாதா நல்லா இருக்கு அப்றோங்க
அப்புறங்க நெஸ்ட் இப்ப என்ன அடுத்தது வேல செய்யணு
ஆமாங்க
சமைக்கணு அடுத்தது
ம் சமைக்கணுனாவே கடுப்பா இருக்குதுங்க
ம் ஆம்மா
கல்யாணத்துக்கு முன்னலா அம்மா வீட்ல சாப்பாடுருக்கு இந்த இது புடிக்கல அது புடிக்கலன்ட்டிருந்தோ இப்போ அம்மா வீட்டுக்கு போனவே நீ எது குடுத்தாலு சரி நா சாப்ட்டுக்கறே எல்லா அமிர்தமா இருக் குது என்ன நீ சமைக்க சொல்லாத அப்டிங்கற மாரி இருக்கு
அதுதா அதேதா இப்ப வந்து எல்லாமே வந்து ஆ அம்மா பொண்ணா மாறிட்டோ கல்யாண ஆனவங்க எல்லாருமே அம்மா பொண்ணா மாறிட்டோ
ஆமாங்க இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கனா ஃபோன் பேசுறது அம்மா கைல பேசுறதல்லா ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இருக்கு இப்பல்லா அதுவே அதிகோ இந்த கல்யாணத்துக்கு அப்றோ அம்மா கிட்ட பேசறது ஒரு அர மண்நேரோ முக்கா மண்நேரோ ஒருமண்நேரம்னு பேசறதுங்க
அம்மா
கொழம்பு எப்டி வெக்கறது அந்த கொழம்பு எப்டி வெக்கறது இந்த மாரிதாங்க போயிட்டிருக்கு நீ எப்டி அதெல்லா எனக்கு ஸ்டார்ட்டிங்லல்லா எனக்கு எப்டின்னா எப்டிம்மா இத்தன கொழம்ப ஞாபக வெச்சுக்கிட்ட எனக்கு ஒரு கொழம்பு இந்த கொஞ்ச இந்த ப்ராசஸ்லா கொஞ்ச பெருசா போவலங்க அதெல்லா எப்டிதா இத்தன இது ஞாபக வெச்சுக்கிறியோ இதயு ஞாபக வெச்சிக்கிட்டு இதையு எப்டிதா ஞாபக வெச்சிகிறியோ எப்டிம்மா இவ்ளோ ஞாபக வெச்சிகிற அப்டின்ருக்குங்க
ஆ
இப்பதா தெரிது
நமக்கு பழகிச்சி பழகிச்சுனா நமக்கே தெரியுல இது அதுக்குப்றோ இதுதா போடணு அப்டி அந்த மாரி ஓடிட்டுருக்கு இப்ப
ஆமாங்க நேத்து எங்க அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டங்க என்னது எங்கம்மா எங்கம்மாக்கு வந்து அந்த காலத்திலயே வந்து அஞ்சு அஞ்சு பவுனோ சம்திங் எவ்ளவோ போட்டுதா குடுத்திருப்பாங்களாட்டுக்கு ஃபஸ்ட் மூணு பவுன் போட்டிருக்காங்க அப்றோ அ இது என்னது கல்யாணத்துக்கு கல்யாண ஆனதுக்கு அப்றோ எல்லாரு சொல்ற மாரி எங்க எங்க பாட்டி என்ன சொல்லிச்சுனா ஏ கல்யாண ஆயிடுச்சுன்னு அவிங்க அப்டியே விட்ற போறாங்க உன்னு ரெண்டு பவுண் இருக் இல்ல கேட்டுவாங்கு அப்டின்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க ஏ அது ஞாபகம் வந்ச்சா ஏ மக இப்ப நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறே இப்ப வேலைக்கு போற இடத்துல நீ காஸ் குடுத்துட்டு வேல செய்வியா இல்ல காஸ வாங்கிட்டு வேல செய்வியா அப்டின்னு எங்கம்மாட்ட கேட்டங்க
ஆ
வேல செஞ்சுட்டு காச வாங்கிட்டுதா வேல செய்வே அப்பற ஏம்மா கல்யாண பண்ற நீ இங்க வந்து வேல செய் செய்றோ உங்கப்பா அம்மாவல்லா விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ இங்க வந்து வேல செய்ற அதுக்கு எதுக்குமா ஆ காசுங்க காசு குடுக்குறது காசுங்கற பேர்ல அதாவ்து